ஹலோ ஆ அதாவது பாத்தீங்கன்னா என்டு ஏ கூட சுத்துறவுங் ங்கள இருக்கட்டோ இல்ல இப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுல்லா எல்லா எப்டி எனக்கு வந்து நீங்க எப்டி இதுக்கு போனீங்க வேலைக்கு போனீங்க அத எனக்கு சொல்லுங்க
ஆ
சப்போஸ் வேகண்ட்ருந்தா சொல்லுங்க அப்டீன்னு கேக்குறாங்க நீ கொஞ்சோ அதுலயே கொஞ்சோ வித்தியாசமா இருக்கிறீங்க
அது என்ன தெரியாது அது நா நறயபேருக்கு எப்டி சொல்றதுன்னா ஒரு விஷயத்த நம்ம உத்து பாத்தோம்னா இதெல்லா எப்புறா ஒருவாரோச்சு அப்டின்ட்டு எதுக்கு கோல்டுக்குஃ பர்ஸ்ட்டு வேல்யூ குத்தாங்க அப்புட்ல்லா எனக்கு தோண ஆரம்பிக்குது
அந்த கொழ சப்போஸ் கொ இது ஆதி மனிதர்னா ஆதி மனிதர் எப்டி உருவானங்
ம் ஆதி மனிதர் வந்து ஆ அது அதுக்கப்புறோ எ உங்குளுக்கு உண்ம சொன்னா எனக்கு வந்து ஒரு நா செவன்த் எய்த ஸ்டாண்டர்ட் வெரிக்கோ உலகத்துல எல்லாரு ஒரே மொழி தா ரெண்டு மொழி தா பேசுவாங்க ஆஹா மூணு மொழிதா சாரி மூணே மூணு மொழி தா பேசுவாங்க அப்டின்னு நெனச்சே தமிழு இங்கிலீஷ் ஹிந்தி ஆமா மூணு லாங்குவேஜ்தா எனக்கு ஸ்கூல்ல சொல்லி குத்தாங்க
ஓ மூணுமே உங்குளுக்கு தெரியோ
இந்தி வந்து புரியு
புரியு பட் ஆனா
கொஞ்சோ கொஞ்சொ வார்த்த கொஞ்சோ கொஞ்சோ பேசுவோ ஆனா புரியு நல்லா கொஞ்சோ புரியு அந்தளவுக்கு ஓ மேனேஜ் பண்ற அளவுக்கு ஓகே புரியு அதுக்கப்புறோ இங்கிலீஷு சூப்பரு ஓகே தமிழ் இதெல்லா வந்து இது பண்ணும் போது எனக்கு என்னன்னா இதுதா இருக்கு போல எல்லா ஒலகத்துலயு இதுதா பேசுவாங்க போல அப்படின்ட்டு நா நெனச்சுட்டுர்ந்தே
ஆனா மொத மொத வந்த மொழி தமில் தானே
அது தெரியு அது தெரியாம எப்படிங்க இருக்கு அதனால தா நா நெனச்சுட்டுர்ந்த புக்ல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லாங்கேஜ் அப்டின்ட்டு தமிழ் சொல்லும்போது எல்லாரு இததா பேசுவாங்க போல அப்பீன்னு நென்ச்ச அதுக்கப்புறோ இந்த சமூக வலைதளத்துல நறைய பாக்கும்போது என்னடா இது வாயில நுழையாத மாரிலா இந்த இதுதா ஆ எப்ப தெரிஞ்சதுன்னா இந்த குறிக்காற பாஷ தே பேசுவாங்க இல்லையா குறிக்காருங்க அப்பதா தெரிஞ்சிது இந்த உலகத்துல நறைய மொழி இருக்கு அதுலையு இந்த குறிகார மொழி யாராலையு கத்துக்க முடியாதுன்ட்டு
ஆ இல்லைங்க அந்த மொழி எல்லாமே கத்தவங்களு நறைய பேர் இருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறே ஒருத்தர்லா எத்தன மொழி சொன்னாறு இருவத்தஞ்சு மொழி அவருக்கு தெரியுமாமா ஒவ்வொரு நாட்டுல போயி ஒவ்வொரு மொழி கத்துட்டு வந்திருகாரு
ஆமா அது என்னமோ இப்ப கண்ண மூடி நம்மல இட்னு போயி ஒரு நார்த் சைட்லே விட்டா ஒரு அ ஒரு வருஷத்துல இந்தி எல்லா செம ஈசி தா என தெரிஞ்சி அஞ்சு மாசத்லயே ஃபுளுயன்டா பேசிட்லா மலையாளமும் சூப்பர் ஆமா இந்தி மலையாளம் தெலுங்கு ம் சில வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க அங்க கொஞ்சம் மாரோ அங்க போய்
கொஞ்ச கொஞ்சம் மாரு அவ்ளோதா இப்ப நம்பளே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாரி பேசுவிங்க நா ஒரு மாரி பேசுறே என்னுடைய அ அந்த மாரி அதுல கொஞ்சோ மாரோ அவ்ளோதா
தெலுங்கு அதே போல கன்னடாவு அதே போலதா அதெல்லா ஈஸியாவே கத்துக்கலா
எனக் நமக்கு இங்கிலீஷே வராதுங்க ஆனா அப்டி இருந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்டே
அவ்ளோதா முஞ்சிச்சி எங்க அதெல்லா ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மட்டு தாங்க அது வந்
அப்டிதா நெனைக்கிறே இங்கிலீஷ் மட்டு எனக்கு நம்ப மிச்ச மொழி கூட டக்கு டக்குன்னு கத் கத்துப்பனா என்னான்னு தெர்ல இங்கிலீஷ் மட்டு எனக்கு ஃபஸ்ட்ல இருந்தே புரிய மாட்டேங்கிது இங்கிலீஷ்னு தோட்டாவே பயமா இருக்குது ஆனா அப்டி இருந்தும் எப்டியோ சி தட் இட் தவே போட்டு பாத்தீங்கன்னா எப்டியு வேல வாங்கிட்டே ஐ டி ல
அவுங்கெல்லாம் வந்துட்சி இதுக்கு மேல என்ன வேணும்
அப்பல்லா மெயில் எனக்கு அனுப்ப தெரியாது ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு மெயில் அனுப்ப தெரியாது ஒன்னு அனுப்ப தெரியாது யாரா பக்கத்துல இருந்தாங்னா அண்ணா இது கொஞ்சோ அனுப்பிக்குடுணா எனக்கு தெரியாதுண்ணா அப்டின்னா என்னடா இப் எப்புட்றா வேல வாங்குன அப்டின்பாங்க அதெல்லா அப்டித்தாண்ணா நா வாங்கிட்டே வந்து பண்ணி குடு தா அப்டிதா அவரு சப்போஸ் படிக்க தெர்லேனா க அதாவது படிக்க தெரியு அது என்னான்னு அர்த்தம் தெரியாது
ம் இப்ப இருக்கு இருக்கு சேட் ஜி பீ டி தலைவா இது மாரி எனக்கு இதுதா மேட்ரு
நா வேல செய்யும் போது பாத்தீங்கன்னா சேட் ஜி பீ டி யு கெடையாது ஒன்னு ஒன்னு கெடையாதுங்களே கூகுள் தா கூகுள்ல போட்டா அதுக்கு என்னானே வர்
அ ஆமா அதுவு செரியானா கொலாபுரி இப்ப சைட் ஜி பி டி கிட்ட கேட்டிங்கனா வெச்சிகங்க தலைவா இதான் கொஞ்சோ ஆமா இதான் மேட்ரு இப் இதுதா அனப்பனு கொஞ்சோ அழகா ரெஸ்பெக்டா பொலைட்டா நீ அனுப்பனா மட்டு எனக்கு போதோ அப்டின்னா வெச்சிக்கோ அது ரெண்டு காமிக்கு இந்த ரெஸ்பெக்ட் போதுமா இல்ல இந்த ரெஸ்பெக்ட் போதுமா எது நல்லது அப் நீங்க இன்னு கொஞ்சோ பணிவா கேக்றீங்கன்னா இதயே நீங்க அனுப்புங்கன்டு அதுவே ஒன்னு சொல்லு அப்டியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ப ஒரு தடவுக்கு ரீட் பண்ணி பாத் து கரெக்ஷன்லா இருக்க அப்டிலா பாத்ததுக்கு அப்புறோ சென்ட் பண்ணி உட்டா அவ்ளோதா முஞ்சிட்சி
அது இப்பங்க அப்பெல்லா எப்டிங்க பண்றது அப்பெல்லா ஒன்னுமே தெரியாது நான்லா நார்மலா பாத்திங்கன்னா நா வேனா வெச்சிக்கோங்களே ஒரு டூவெல்த் த்து இது பன்னெண்டாவது வரைக்குமே நா தமிழ் மீடியம் தா படிச்சே
ம்
இங்கிலீஷ் இன்ற ஒன்னு வந்து பாத்தீங்னா எனக்கு வந்து செகேண்ட் லாங்வேஜா தா இருந்துச்சி
ம்
அதுல பாத்தீங்னா நா ஃபுல்லா தமிழே படிச்சிட்டு இருந்தேனா திடீர்னு வந்து காலேஜ் சேந்த பிறகு மொத்தமா அரியர் வெச்சே மொத்த பேப்பரு அரியரு எல்லா இங்கிலீஷ் அப்பம் போயி இது மட்டு தா தமிழ் மட்டும் தா பாஸ்சு மிச்சம் மொத்த பேப்பரு அரியரு இவேலா பாஸ் ஆவானான்னாங்க அப்டி இப்டின்னு ஏதோ த இஸ்ஸு தட்டு தேவ போட்டு உக்காந்து எழு ன பாசாயிட்ட கேள்வியவே திருப்பி திருப்பி எழுதி வச்சிட்டு வந்துருவ
முக்காவாசி இது வந்து இந்த இஸ்ஸு தட் டு பிட்வின்னு அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட வார்த் தைகள் இருக்கு அத மட்டு போட்டுட்டு நான்லா வந்து எப்டி படிப்பேன்னா ஒரு சாப்ட்டர்னா மூணே மூணு கொஸ்ஸின் மட்டுந்தா படிப்ப மூணு நாலு கொஸ்ஸின் மட்டுந்தா
அதுவே ரெண்டு பக்கத்துக் இருக்குங்களே எப்டி படிப்பீங்க
ஆஹ அதுதா நா வந்து ஷார்ட் அதுதா நா ஷார்ட் பண்ணி ஒரு ஆமா அது எப்டின்னா ஒரு ப பதினஞ்சு சப்டைப்பில் இருக்குன்னா அந்த பதினஞ்சு சப்டைப்பிலு மனப்பாட பண்ணிடுவ உள்ள இருக்க கண்டென்ட்ட மட்டு கொஞ்ச சூஸ் பண்ணி பாத்துப்ப எந்த கொஸ்ஸின் நீங்க ஃபைவ் மார்க்ல கேட்டாலு செரி டென்மார்க்ல கேட்டாலும் செரி எனக்கு தெரிஞ்சத தாண்டா எழுதுவ ஆமா அதுவு வந்து டிசைன் போட்டு கொஞ்ச டேபிள் காலம்லா போட்டு அந்த இயரு அந்த இதுவெல்லா கொஞ்ச ஆக்ட்டு அது மாரில்லா ஒர்க்லா ஹைலைட் பண்ணி எழுதுனா போது ஓகே பொண்ணு கொஞ்ச படிக்கிற பொண்ணு போல பாஸ் பேப்பர் கொஞ்ச நல்
ஆமாங்க எங்க காலேஜ்லா பாத்தீங்கன்னா பொண்ணு இத்தனைக்கு எனக்கு ஒன்னுமே தெரியாது நா படிக்கிற பையனு நெனைச்சி பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு என்ன கேட்டு எழுதுச்சி
ம்
க்கரு நானு நா சொல்ற எனக்கு தெரியாதும்மா அப்டிங்கிற இல்லல்ல காட் ங்க அது என்னையோட தத்தி ஆனா அது நல்லா படிக்கு அன்னைக்குன்னு பாத்து எக்ஸாமுக்கு படிக்காம வந்துருச்சி சேரி நீ காட்டுங்கண்ணுச்சி நா ஒ ஒரு இது பாத்தீங்கன்னா டென் மார்க்கு வருல்ல பத்து மார்க் பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு அஞ்சு தருவாங்க அஞ்சுல ரெண்டு பிட்டு எடுத்துட்டு போயிட்ட அந்த ரெண்டு பிட்டு அதுவே வச்சு மாத்தி மாத்தி எழுதிட்டே அந்த பொண்ணு என்னைய பாத்து எழுதுறேன்னு சொல்லி ஏமாட்டு ஒன்னுமே இல்ல மா நா எனது நானே எது பண்ணிதா எழுதிட்ருக்க இல்லல்ல காட்டுன்னுச்சி சேரி இந்தானு சொல்லி காட்னே கடைசியா பாத்தா அது நாலு பக்கந்தான் எழுதிரு ந்தது நா பாஞ்சு தித்தத்தட்ட ஒரு இது வாங்க இதுவு போல என்னது முப்பது பக்க எழுதிட்ட அதுவே போட்டு அதோட கேள்வி எழுதி அப்டி இப்டினு எழுதி முப் முப்பது பக்க எழுதி வச்சிட்ட கடைசியா எனக்கு நாலு மார்க்கு போட்ருக்கானுங்க அந்த பொண்ணுக்கு ஆ என்னது போட்ருக்கானுங்க நாலு பக்க எழுதுனதுக் நா பாக்கற இத்தனைக்கு நா பாக்காம இருந்துருந்தா கூட பரவாயில்ல கடைசியா அந்த பொண்ணு வச்சிட்டு போயிருச்சி நா பாக்குற அப்யேடி காத்துல பறக்குது வெறு நாலு பக்கந்தா எழுதி வச்சிருக்கு நாப்பத்தாறு மார்க் போட் கானுங்க எனக்கு வெறு நாலு மார்க் போட்டு கூட முப்பது பக்க எழுதிக்கிற
அதுக்குதா நா வந்து எப்போமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள மொதல் எடத் பண்ணி நம்ப பேஜ் வந்து நல்லா பளிச்சுன்னு காமிக்கிற மாரி டென் மார்க் எடுத்து எழுதிருவ டென் மார்க் நாலு எழுதிருவ ஃபைவ் மார்க்கு நெக்ஸ்ட் எழுதுவ அதுக்கப்புற டூ மார்க் வரு டூ மார்க் இல்ல ஒன் மார்க் கொஸ்ஸின் எங்களுக்கு டூ மார்க் இல்ல ஒன் எனக்கு ஒன் மார்க் வரு ஒன் மார்க் கொஸ்ஸின் எத்து இல்ல பத்து வரு ஒன் மார்க் கொஸ்ஸின் பத்து மட்டு அப்டியே எழுதிருவ
ஃபைவ் மார்க் அதாவது எனக்கு பாத்தீங்கன்னா டென் மார்க் அஞ்சி அப்புறம் பாத்தீங்கன்னா டூ இது ஃபைவ் மார்க்கு ரெண்டு
ம்
இது ஒன் மார்க்கு பாத்தீங்கன்னா பாஞ்சி வரு
எனக்கு எழுவத்தஞ்சு மார்க்குக்கு இருவத்தஞ்சு இன்டர்னல் போட்ருப்பாங்க
ஆ அதா ஆ அதா எனக்கு எழுவத்தஞ்சுதா
ம் அதா உங்களுக்கு கொஞ்ச வேற மாரி கேட்ருக்காங்க போல
வரு எனக்கு வந்து டூ மார்க்கே வராது
ம் உண்ம ஆமா அது அது வந்து பாத்தீங்ன்னா நாங்க இந்த நார்மல் டெஸ்ட்ல அட்டன் பண்ண மாட்டோ ஒன்லி செமஸ்டர்
நாங்ளு அப்டிதா நா காலேஜ்கே போ மாட்டே
அதான் படிக் அதுவும் படிக்குவு மாட்டோ க்ளாஸ்லய இருக்க மாட் டோ கேன்டீன் டீ ஸ்போர்ட்ஸ்சு அப்டி இப்டின்ட்டு போயிட்டேருப்போ
த்த நா வெயிட்டிங்கால உட்டு நா காலேஜூ க்ளாஸ்ல போய் ஒக்காந்தது பாத்தீங்ன்னா ஒரு பத்து இருவது ப்ரீடு தா ஒரு வருஷ்ஷதுக்கே ஒக்காந் ந்துருக்க
ஆ வடிலப்பா ஸ்போர்ட்ஸ் மேம் எங்னியது கூப்பறாங்க மேம் சிலம்பத்துக் கூப்பறாங்க மேம் கெளம்புறோம் மேம் நா வந்து சிலம்பம்மா
புரியில
சிலம்பம் ஸ்
சிலம்பம் ஓ உங்ளுக்கு எப்டி அது மேல அவ்ளா ஆர்வொ வந்துச்சு
இது எங்க் ஊர்ல இருக்காங் எல்லாத்தலமு சுத்துறாங்க எனக்கு என்னோட அண்ணே எனக் சொல்லிக் குடுத்தாங்க
ஓக்கே ஓக்கே அ
அப்டியே வந்து எங்க ஃபே அமா எங்க பேஃமிலில இருக்கங்க எல்லார்க்கு சொம்முவாங்க ஆ
சும்மிங்கு அத வுட்டா கிரிக்கெட் கிரிக்கெட்லா நா போவே மாட்டே அத வுட்டா கபடி வெளாடுவ அதெல்லா எங்க அப்பா அப்பயே டுன்னு எ கரெட்டா நயன்த் வரிக்கு நல்லா வெளயாண்டுட்ருந்தே ஸ்கூல போயிட்டு கூட்டு போய் கூட்டு போய் அல்லா வெளையாடவுட் பாங்க இந்த நயன்த் வந்துட் டென்த் படிக்ணுன் சொல்லி அடிச்சு எந்த இ யே ஸ் ஸ்சும்மிங் கிம்மிங் எதுவுமே சேரவுடுல அவ்வளதா அதோட லவ எல்லாத்யு அப்டியே மூட்ட கட்டி வச் சொன்னா அதுக்கப்பற எனக்கு இந்த ஃபோர்ட்ஸ்ங்குற ஒரு இதுமேலேயே இன்ட்ரெஸ்ட்ல்லாம் போயிரு
ஓ
சுத்தமா இல்லிங்க அதுக்கப்புறொ அதனால அப்டியே உட் உட்ட அதுக்கப்புறொ காலேஜ்லயு கூப்டாங்க எங்க நம்ம போறது நமக்குல்லா போட்ச்சு மேலயே அதுக்கப்புற ம்
ம் அப்டியே விட்டீங்ளா அவுரு
கப்பலா சே போட்ஸ் சைடே நா போவுல அதுக்கப்புறொ படிப்படினு போட்டு குத்து குத்துன்னு குத்
இது கிவ்து வந்து நா டுவெல்த் வரைக்கூ ஸ்போர்ட்ஸ்ல துவ இது பண்ல ஆனா வந்து காலேஜ்ஜி அஞ்சு வர்ஷோ சும்மா ஸ்போர்ட்சு ஸ்போர்ட்சு அமா ஆமா நா ரெண்டிகிரீ மூண் வர்ஷோ பி க்காமு மூணு ரெட் டேஷ் அஞ்சு வர்ஷோ தார் மாறா சிலம்பத் துலர்ந்த ஜாலியா மேச்சு கீச்சு ஃபைட்டு ஈட்டு அப்டி இப்டின்டு ஜாலியா சுத்துன
நீங்களா இப்டி சொல்றீங்க அப்பல்லா நா காலேஜ்ல நா வத்தனிக்கு டுவெல்த்ல நார்மல் கம்ப்யூட்ரூ என்னது டெக்னாலஜி தா படிச்சே
ம்
ஆனா காலேஜ்ல போய்ட்டு கம்ப்யூட்ரு இன்ஜி இன்ஜினியர் சேத்திட்டாங்க இப்டி படிச்சிருப்பே நெனச்சு பாருங்க நாலு வரு பஸ்ட்டு வருஷ் அதா சொன்னாலே பஸ்ட் வர்சொ ஃபுல்லா அரியரு ஃபஸ்ட்டு வர்சங்கிற பாரு ஃபஸ்ட்டு செமஸ்ட்ரு
ம் எங்ளுக்லா ஃபஸ்ட்டு வர்ஷோ ஆ வந்து கோ கொரோனாலேயே போயிச்சி
கொரோனா யா எனக்கு அதுக்கு முன்னாடிதே வந்துட்டே அதுக்கு
ம் ம் ம்
அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொரோனா எழுதுறேன் ஆனா வந்து கொரோனால எனக்கு வந்து எல்லாமே எழுத வுட்டானுங்க அந்த நேரத்துக்கு பாஸ் போட்டானுக மறுப ப்டி எழுத சொல்ட்டானுங்க கொரோனாலல்லா முடிஞ்சந்தோனே அந்த பேப்பர்லா ரிட்டர்ன் மறுபடி எழுதுங்க அப்படின்ட்டாங்க அப்புறோ அத அரியிற வச்சு எழுதி ஆமா அத அரியற வச்சு எழுதி பாசாகி கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புற முடிச்சு வேல கெடைக்காம எல்லா சென்னை அப்பதா வந்தே புதுசா வந்தே முடிச்சுட்டு இதுக்கு மேல வே இது எனது மறுபடி படினாங்க எதுக்கு மேல நம்மளால்லா படிக்க முடியாது என்ன ஆள விடுங்கன்னு சொல்ட்டு சென்னை வந்தே சென்னை வந்து ஒரு பன்னெண்டு ரூவாய்க்கு வேல கெடைச்சது
ஆ
இது ஏடர்ல கெடைச்சது இருண்டா கட்பண்டு கூப்பட்டுங்களா
முதா இன்னைக்கு மீட்டிங் வேற
ஓகே ஓகே நீங்க முடிச்டே கூப்பிடுங்க ஒன்னு பிரச்சனை இல்ல ஆ ஓகே